ப்பா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க என்ன சாப்ட்டீங்க
ஆட் கா காலையில வந்துட்டு ரெண்டு பரோட்டா சாப்டே நீங்க என்ன சாப்பிட்டீங்க
நாங்க வந்து ட்டு சாம்பார் சாதம் சாப் க்காங்க
ஓ ஓ சேரி சேர் சேரி வேற என்ன சாப்டீங்க?
வேற என்ன சாம்பாரு முட்டக்கோசு எல்லா வச்சு சாப்டுட்டோ
ஓ நல்லாருன்ச்சா?
ம் நல்லா இருன்ச் நண்பா
சாம்பார் எப்டி வக்கெனு கொஞ்சொ சொல்லுங்க கேப்போ
சாம்பார் எப்புடி வக்கிறன்னு எனக் தெரியாது நண்பா எங்க அம்மாதா வந்துட்டு வச்சாங்க எனக்கு வந்துட்டு சாம்பார்லா அந்த அளவுக்லா வக்க தெரியாது நண்பா
ஆ எங்க வீட்ல எப்டி சாம்பார் வப்பா ஆ எனக்கு தெரியு நண்பா சொல்லவா?
ம் சொல்லுங் சொல்லுங்க
மொதல்ல வந்துட்டு கொஞ்ச வந்து குக்கர்ல வந்து பருப்ப வேக வச்சர்னு
ம்
அதுக்கப்புறோ சாம்பார்ல வந்து எ ன்னென்ன காய்கறி போடனுங்கிறது நம்மளோட விருப்பம் தா அதுனால தக்காளி வெ ங்காயோ அ ப்பறொ வந்து வேணுன்னா முருங்கக்காய், கத்திரிக்காய், சொரக்கா இதெல்லா நம்மளே வந்து அத ஆட் பண்ணிட்டு அத வந்து தண்ணில நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு ஒரு கடத்துக்கு மேல வெந்துட்டு குக்கர்ல பருப்பு தனியா வேக வ ச்சு ரெண்டுத்தயு சேத்து கடுகு எண்ணெய போட்டு லைட் டா தாளிச்சோன்னா அதுதா சாம்பார்
அவ்வள தாங்க சாம்பாருக்கு தயிர் ஊ த்தி சாப்டொம்னா செரியான காம்பினேஷன்ங்
அப்பிடியா நா தயிர் ஊத்திலா நா சாப்புடவே மாட்டேங்க எனக் கு அது புடிக்கவே செய்யாது
ஒரு ஒரு தடவ டேஸ்ட் பண்ணி பாருங்க சூப் பரா இருக்கு சுடு சா சு சுடு சாப்பாட்ல சாம்பாரு தயிரு அற்புதமா இருக்கு அதுக்கபுற வீல் சிப்ஸு
ஆ அப்படியா என்ன புதுசா இருக்கே நீங்க சொல்றது கேக்கறதெல்லாம்
ஆமா நாங்களாம் எங்க பாட்டி வந்துட்டு வீல் சிப்ஸ் பொரிச்சு வைப்பாங்க அ அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டா இருந்துச்சு அது
ஓ ஓ ஓ செரி செரி செரி என்னுடைய நண்பர் ஒருத்தரு வர்றேன்னாரு தங்க நண்பரு
சேரி
அ அவரு பார்த்தா இப்ப வந்துட்டு நான் அவருக்கு வந்துட்டு ஆ இணைய தளத்துல கூப்பிடுறேன் கூப்ட்டா வரமாட்டி இருக்கிறாரு நான் வந்து நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் ஆங்கிலத்துல போட்றாருங்க
என்ன பிரச்சனையா இருக்கு நம்ம நண்பருக்
அவரு என்னன்னா நான் வந் து பத்தே முக்காலுக்கு தான் அடிச்சேன் அவர் அப்பதான் ஏந்திக்கவேசெஞ்சிருக்காரு தூங்கியே
ஓ அதனால ஆ
அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கைய அவர் வாழ்றாருன்னு பாத்தீங்களா
ம் லேட்டா தூங்கி எந்திரிக்கிறது வந்துட்டு உடம்புக்கு நல்லதா கெட்டதா
அ அது கெட்டதுதாங்க அது வந்துட்டு கரெக்ட்டா ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா பதினோரு மணி பத்து மணி அவ்வளவுதாங்க அதுக்குள்ள தூங்கிட்டே காலையில சீக்கிரமா ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு எந்திச்சுரனும் ஒரு மனிதனுக்கு தேவையான தூக்கம்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு எட் டு மணி நேரம் தூக்கம் தான் ஆ அது இல்லாம அவுங்க அதிகமா பண்ணும் போது அவுங்க உடல் நலத்துக்கு அது கேடு அது அவுங்களுக்கு தெரி
நேத்து கூட நண்பர் உடல் பயிற்சிய பத் பேசிட்டு இருந்தரு நான் அப்படி செய்றேன் நான் அந்த மாதிரி ஜாக்கிங் போறேன் மூச்சு பயிற்சி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு என்னன்னு தெரியல எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு
ஆ பண்ணலாம் தப்பில்ல எல்லாமே பண்ணலாம் தப்பில்ல அத அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு அதுதான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறாங்க அது வந்து தமிழ்ல ஒரு புலமையாய வாய்ந்தது வந்து அவுங்க சொல்லியிருக்காங்க
உம் நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நம் முன்னோர்கள் வந்து சொல்லின் போய்
ஆஹ் அதுதான் இந்த காலத்து இந்த உணவே வந்துட்டு உணவு உட்கொள்றதே வந்து தவறா செய்யறாங்கப்ப எப்படி சொல்றதுன்னா சாப்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப யாருமே வந்து அவங்க வந்து தண்ணியில வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டு றதே கிடையாது இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா குக்கர்ல உடனே வச்சர்றாங்க அஹ் இது மூலியமா என்ன ஆகுதுன்னா அந்த அந்த அரிசியோட பதமானது மிகவும் ரொம்ப சூடா வந்து சீக்கிரம் செய்யறனால அதுல இருக்கிற எல்லா விதமான சத்து பொருட்க்களும் நம்ம தண்ணியில சாப்பாட்டுல இருக்குமா அப்படிங்கறிறது கேட்டா கிடையாதுங்க இது மூலிமா வந்து ஒரே பிரஷரு இந்த மாதிரி வந்துட்டு உடல் நோயை கொண்டு வர கூடிய உபாதைகள்லாம் வருது இது உங்களுக்கு என்ன சொல்றது இது கரெக்டா தப்பா
ஆமா வந்துட்டு முக்கால்வாசி வீட்டுல வந்துட்டு குக்கர்ல வந்துட்டு சோறை வந்துட்டு வடிக்கிறாங்க என்ன செய்ய முடியும் பானையில வடிச்சா வந்துட்டு அதோட நன்மைகள் நல்லா இருக்கும் ஏன்னா வந்துட்டு அதுல கார்போஹைட்ரேட் வந்துட்டு அந்த பானையில வடிச்சோம்னா தண்ணி எல்லாம் வெளியில போறதுனால நல்லா வெந்து நம்மளுக்கு இரு இதே குக்கர்ல வச்சோம்னா அதோட நன்மைகள்லாம் அதுல அப்படியே போயி நம்மளுக்கு வந்துட்டு கெட்டதுதான் நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி இருக்கும் குக்கர்ல அவசரத்துக்கு வேணா நம்ம வந்துட்டு குக்கர்ல வச்சுக்கலாம் தவிர நம்ம வீட்டுல இருக்கும் போது தினசரி வாழ்க்கைய வாழும் போது நம்ம சட்டியில ஆக்கி தான் சாப்பிடணும் அதான் நல்லது
இது வந்து முதல்ல எப்படி இந்த நம்ம தமிழர்களுக்குள்ள இடம் பெற்றுருச்சுன்னு பாத்த ன்னா முதல்ல வந்து வேலைக்கு போறவங்க ரொம்ப அவசரமா எங்கேயா வெளிய போறவங்க மட்டும்தான் இந்த குக்கர் அப்படிங்கிற ஒரு இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆஹ் இப்ப பாத் பாத்தீங்கன்னா எல்லாருமே இதுக்காக பயன்படுத்தி இது இல்லாம வேற எதுவுமே வைக்க முடியாது சாப்பாடு உணவு உட்கொள்ள முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க
ஹம் நம்ம முந்தைய காலத்துல வந்துட்டு குக்கரா பயன்படுத்தினாங்க மண்பானை மண் சட்டி அந்த மாதிரி பயன்படுத்திதான் சாப்பாடுல்லாம் ஆக்குவாங்க அதெல்லாம் எவ்வளோ ருசியாகவும் இருக்கும் உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும்
ம் தன்னோட ஒடம்புக் கு எவ்ளோ நல்லது அப்டிங்கிறது யாருக்குமே தெரியவே மாட்டிக்கிது
ம்
ஆ அதுதா நண்பா இதன் மூலொ உங்களோட கருத்து என்ன?
அதா அவுங்க ஒடம்ப பத்தி அவுங்களே அக்கறப்படாம காசு காசு சம்பாரிக்கனுன் ஓட்றனால அவுங்க ஒடம்ப சரியாவே பாத் துக்க முடியமாட்டிங்கிது டைய வந்துட்டு அதிகமாயிருன் சொல்ற ஒரே காரணத்துக்கான்டி சாப்பாட குக்கர்ல வச்சு சாப்பாட டக்கு டக்குன்னு கட்டிட்டு போறது அ குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த மாரி குக்கர் சாப்பாடவே போட்டு குடுக்குறது அந்த மாரி வந்துட்டு தினசரி வாழ்க்கைய நல்லா வாழாம வந்துட்டு பின்னாடி வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு அவுங்களே வந்துட்டு காசு செலவழிப்பாங்க ஏ இப்புடி இருக்கனு நம்ம வந்துட்டு நம்ம ஒடம்ப பாதுகாக்கனுன்னா நம்ம பானைல சோறு ஆக்கிட்டு நம்ம நல்லா இருந்துட்டு போனா அந்த ச ஆஸ் அந்த ஆஸ்ப்த்திரி செலழிக்கிற காசு நம்ம சேத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான அது ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கிறத நம்ம சேத்து வச்சுக்கிட்டோம்னா பின்னைய காலத்துல அது ரொம்ப உதவியா இருக்கு அத வுட்டுப்ட்டு இவுங்க வேல முக்யோ ஆ காசு முக்யோ அப்டின் நெனச்சுட்டு குக்கர்ல சோறாக்கிட்டு குடு குடுன் போறதுலா ரொம்
ம் இதெல்லா மொதல்ல எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா முதல்ல அவுங்க வந்துட்டு தன்னோட காசு பணம வந்துட்டு ச எப்புடி சம்பாரிக்கலா அது க்காகதா இத ஆரம்பிச்சாங்க பாத்தா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பணமே வந்து தன்னோட மனிதர்களோட இயல்ப வந் து அழிச்சிருச்சு அ பண வந்துட்டு அவுங்களுக்குள்ள வந்துட்டு ஓடி அவுங்களுக்குள்ள அதுவே வேணு வேணு வேணுனு சொல்லி அந் த அளவுக்கு வந்துட்டு அவுங்கள‌ உட்கொள்ள ஆரம் பிச்சுருச்சு மூலியமா வந்துட்டு மனிதர்கள் ரொம்ப பயனடைய மாட்டிக்கிறாங்க அது வந்து அவுங்ளுக்கு வந்து ஆபத் துங்குறது அவுங்களுக்கு அது தெரிய மாட்டெக்கிது
ம்‌ ம் நம்ம பெரும்பாலு பெரும்பாலு நம்ம எதுக்கு வேல செய்றோம்னா நம்ம வந்துட்டு ஒடம்ப பாதுகாக்கனு நம்ம வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கனுன்ற ஒரே காரணத்துக்கான்டிதா பண‌ சம்பாரிச்சு அதுக்கு செலவழிக்கிறாங்க அத வுட்டு இவுங்க ஆடம்பரச் செலவு அத்தியாவசிய செலவுலா செலவளுச்சோம்னா எப்
ஆ ஆ இது பரவால்ல நண்பா ஆனா இப்ப இருக்குற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா காசுதா ரொம்ப முக்கியமா இருக்கு ஒரு காசு இருந்தாதா தன்னோட முன்னாடிதா எப்டி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அ சொந்தக் சொந்தக்காரங்கதா மொதல்ல முக்கியோ அப்டின்னு நட்புகள் எதுவா இருந்தாலு முக்கியோ அப்டின் சொன்னாங்க எய் இப்ப பாத்தன்னா பணம் இருந்தாதா அவங் கூட நம்மளைய மதிக்கிறாங்க சொந்தக்காரங்களே இருந்தாலு புருஞ்சுதா அதனால வந்துட் டு மக்கள் அதிகமா வந்து பணத்த தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க மனசோட குணத்த தேடி யாரு வர மாட்
ஆமா நீங்க சொல்றது கூட கரெக்டா பாயிண்ட்லா இருக்கு இப்ப நீங்க எங்க சமீத்துல எங்க ஏரியா சைடு எல்லா நடந்ததெல்லா அதா டக்குனு வந்துட்டு அவங்க வந்துட்டு சம்பாருச்சுட்டுதா இருந்தாங்க அவங்களோட ஹஸ்பண்ட்டு வந்து திடீர்னு ஒரு வேலைக்கு போனோனே வந்துட்டு அவங்களோட அம்மா அப்பா மற்றும் மாமனார் மாமியார் அவங்க எல்லா டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க இதே அவங்க வந்துட்டு முன்னாடி ஒரு வேல பாத்துட் ட்ருந்தாங்க ஒரு கூலி வேலதாம் பாத்துட்டு இருந்தாங்க அது வந்துட்டு வேல பாத்துகுட்ருக்கும் போது அவங்க யாருமே அந்த பசங்கள கண்டுக்கறவே இல்ல இவங்க எதுக்கு இந்த மாரி வேல பாக்குறயேன் இவன போய் எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணனு செய்யணு அப்டின் சொல்லி ஒரு கண்டுக்கிராமே இருந்தாங்க திடீர்னு அந்த பையனுக்கு ஒரு நல்ல வேல கெடச்சு வெள்ல போனோனே அவன எப்டி தாங்குறாங்க அவனுக்கு என்னப்பா வேணு ஏது வேணு அவங்க அம்மா அப்பா மாமனார் மாமியார் எல்லாரு ரொம்ப கவனிக்கிறாங்க அதெல்லா பணமிருந்தாதா சொந்தக்காரமு வந்து பேசுறாங் ம்
பொய்யு அப்ப பணத்தாகதா ஃபாமு குடுக்குறாங்களா நா கேக்குற
என்னன்னே தெர்ல அதாவது எப்டின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருக்குற வரையு பாசம் நம்மளுக்கு இருக்கு இதே சப்போஸ் வந்துட்டு கல்யாணம் ஆயி போனோம்னு வெயிங்களே நம்ம வந்துட்டு அம்மா அப்பாவ கண்டுக்கற மாட்டிங்கிறோனு அவங்க நெனச்சு நம்ம பாசத்த கம்மி பண்ணிக்கிறாங்க இதே சப்போஸ் நம்மள்ட காஸ் இருஞ்சு வந்துட்டு நம்மளைய அதிகமா கவனிக்கிறாங்க அது ஏந்தா இன்னமு எனக்கு புரிய மாட்டிங்குது
அ அப்டி ஒரு நட்பு வந்துட்டு நட் பூவா இருந்தாலு சேரி அது எந்த விதமான பாசமா இருந்தாலு சேரி அது வந்துட்டு ரொம்பவு மோசமானதா என்னயே பொருத்த வரையு அது வந்து ரொம்ப ஃபேக்காதா ஒன்னு கெடைக்குது ஒரு காசுக்காகதா ஒரு இது கெடைக்குதுங்குறம் போது து காசு இல்லாத போது எந்த விதமான மதிப் பு இல்லங்கறம் போது அது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு புத்தி அப்டின்தா நா சொல்லுவ இதோட உங்களோட கருத்து என்ன உங்களுடைய ஒப் ஒப்பினியன் சொல்லுங்க
என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு இப்ப சில பேர் வந்துட்டு பெரும்பாலானவர்களுமே வந்துட்டு நம்ம குடும்பத்துல இருக்கவங்கமே அந்த மாரி செய்யிறாங்க எப்பயுமே காசு இருந்தாதா பேசனு காசு இல்லைனா பேசக்கூடாது அப்டின் பெரும் சில பெரும் சில குடும்பத்துல அம்மா அப்பாவே ப்டி இருக்காங்க காசு இருக்குற பிள்ளேட்ட ஒரு மாரியு காசு இல்லாத பிள்ளேட்ட ஒரு மாரியு நடந்துக்குறதெல்லா ரொம்ப தவறு ஆ
அ அதல்லா வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் என்னைய பொறு த்த வரையு காசு இன்னைக்கி வரு நாளக்கி போகு அது இருக்கு அது அதுவு ஒரு பக்கொ வ நம்மளோட வாழ்க்கைய இயன்றதுதா ஆனா அதுவே தான் வாழ் க்கை அப்டின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக் கு இந்தக் காலத்துல ஏத்துக்கவே முடியல
என்னதா காச வந்துட்டு கடைசி வரையு வச்சுருந்தாலு நம்ம கூட இருக்க போறது நம்ம மனிதர்கள் தா அதுனால அவங்கள்ட காச பாத்தலா என்னைக்கிமே நம் பழகவே கூடாது
ம் எனக்கு தெரிஞ்சவுங்க ஒருத்தவ்ங்க வீட்லைலா பாத்தீங்கன் வச்சுங்க அவுங்களோட வீடோட வாசல்லே பாத்தீங்கனா ஒரு திருக்குறள் எழுதிருப்பாங்க எப்டின்னு பாத்தீங்கனா செல்வத் துள் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அப்டிங்கிறாங்க ஏனா செல்வொ இருக்குறவுங்கள ளா வந்துட்டு அந்த மாரி இரு ஆ மனிதர்கள் இருப்பாங்க அந்த எடத்துல தா அன்பு கடை க்யு
ம்
செல்வொந்தா முக்கியம் மொதல்ல அதுதா நம்மளுக்கு வேணு அப்பிடிங்கிற அளவுக்கு அவுங்க இருக்காங்க
அ ஆ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க இதன் மூலியமா உங்க
சே சேர் நண்பா நம்மள் வேலையா இருக்கு நம்
சேரி நீங்க உங்க வேலைய முடிச்சுட்டு கூப் கூப்புடுங்க பாய்
ம் சேர்